ஓகே
ஹலோ
ஆமா பா பேசுறது கேக்கல திடீனு கட்டாயிடுச்சு காலே
ஆமாங்க கால் தானவே கட் ஆயிடுச்சு
அஆ ஆமாப்பா ஆ சொல்லு அப்றொ இப்ப கேக்குதாப்பா ஹலோ
போதாங்கா
கேக்குதா ஆ கேக்குதுப்பா
ஓகேங்கா என்ன சாப்
ம் இப்பயு விட்டு விட்டு கேக்குற மாரியே இருக்கே
அக்கா நா நே நல்லாதா இருக்கு எனக்கு
ஆ ஆ இப்ப கேக்குது கேக்குது சொல்லு சொல்லு
ஆ ஓகேங்கா என்ன சாப்பாடு செஞ்சீங்க இன்னைக்கி
ஆ இன்னைக்கு சாம்பாரு சாப்பாடு பீட்ரூட் பொரியல் நீ என்ன நீ சமப்பியா
ஆ நா சாப்டேங்கா அப்பலே காலேல சாப்டே மதிய இன்னு சாப்புலைங்கா
சமயல் பண்ண தெரியுமான்னு கேட்டே உனக்கு
ஆ கொஞ்ச கொஞ்ச பண்ணுவேங்கா ரொம்பெல்லா தெரியாது
ஓ இப்ப காலேஜ்ல போய் நீ தங்கிருந்தென்னா தனியா சமைக்கிற மாரி வருமே
இல்லேங்கா நா வந்து காலேஜ் ஹாஸ்டல்லப்பருக்கே சாப்பாடு அங்கே குடுத்துருவாங்க
ஓ பரவால்ல ரூம் எடுத்தாதா கஷ்டம்
ஆ ரூம் எடுத்தாதாங்க கஷ்டம்
ம் சேரி சேரி சேரி ம் அப்றம் நீதா சொல்லணு ஆ கல்யாணாகி ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க
ஓ ரெண்டு கொழந்தைங்க இருக்
ஆமாப்பா ஒரு பொண்ணு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது பைய வந்து சின்ன பைய இப்பதா ரெண்டு வயசாச்சு அம்மாக்கு தெரியு உங்க அம்மாக்கு ம்
ஆ லாவன்யா அக்கா அப்டிதா சொன்னாங்க ஓகே ஓகேங்க்கா
அப்றோ
அப்ப உங்களுக்கு அனிதாண்ணி எல்லாருமே தெரியுமா
ஆ அனித்தா தெரியு அனித்தா நைட் ஷிஃப்ட் மாறிட்டாங்க ஆக்சுவலி நானு அனிதா எல்லா ஒரே டீம்ல தா வொர்க் பண்ணிட்ருந்தோ
ஓ ஓகே ஓகே ஆ
ஆ இப்ப வந்து அனித்தாவ வந்து வேற டீம்ல மாத்தி நைட் ஷிஃப்ட்ல மாத்திட்ருக்காங்க நானு லாவன்யா ஒரு டீம்ல தா வொர்க் பண்றோ ஆனா அவள நைட் ஷிஃப்ட் மாத்திட்டாங்க நா மார்னிங் ஷிஃப்ட்டு
ஓ ஓகே ஓகேங்க்கா நெறையா டீம் இருக்கீங்ளா
ஆ டீம்ஸ் நெறையா இருக்கு
ஓகே ஓகே
உனக்கு அனித்தா தா ஃபேவரட்டுன் சொ சொன்ன மாரி எனக்கு தோணுச்சு அப்டியா
எனக்கு ஷோபி
ஓ ஷோஃபி ஓகே ஓகே
ஆ ஆக்சுவலா அனித்தா
டு வீட்லயே
ஆமா அவ்ங்கதா எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு ஆக்சுவலா அவ்ங்க தா ஃபஸ்ட்டு வாவ் அவ்ங்களுக்கு தா ஃபஸ்ட்டு கல்யாண ஆச்சு அதுக்கப்பறந்தா எல்லாத்துக்கு ஆச்சு அதனால நா ஃபஸ்ட்ல இருந்தே அவ்ங்க கூட க்ளோஸா இருந்ததுனால அவ்ங்க ஃபேவரெட்டு
ஓ எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு ஆமா அவ்ங்க
ஆமா அது அவ்ங்க பாப்பா ரெண்டு பேருமே அந்த மாரி
அ ஓ செரி செரி செரி
ஆ
ம்
ஓகேங்க்கா எப்ப பாப்பாக்குலா ஸ்கூல் எப்ப விடு
ஸ்கூல் வந்து த்ரீ தேர்டிக்கு விட்ருவாங்கப்பா காலைல எயிட் தேர்ட்டிக்கு போய்ருவாங்க நாங்க வந்து என்னம்மா
வேன் வந்துருமா
வேன் வராது இவர்தா கொண்டு போய் விட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து விட்ருவாரு வீட்ல அ நாங்க வந்து குன்னூர்ல இருக்கோமா அதுனால கிளைமேட்டு கொஞ்ச இதா தா இருக்கு மோசமா தா இருக்கு எப்போதுமே மழ எப் ப்போவுமே மழயது மழையாவேதா இருக்கு
ஓ ஆ
ஆ அதுனால வேன்ல வந் விட்டா கொஞ்ச கஷ்ட ஸ்கூல்ல எறங்கி வெளில அங்க போயி நடந்து வரதுக்குலா ரொம்ப கஷ்டமா
ஆ
அதனால இவரே கூட்டிட்டு போயிட்டு அங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு மறுவடி வரும்போது கூட்டிட்டு வந்துருவாரு
ஓகே ஓகேங்க்கா அவ்ங்க வ வீட்ல வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்ளா
ஆ இல்லப்பா அவரு வந்து ஒர்க்ஷாப் வச்சிருக்காரு ஆ ஒர்க்ஷாப் வச்சிருக்காரு
ஓகே ஓகேங்க்கா நீங்க தம்பியு பாத்துட்டு ஒர்க் பண்ணிருவீங்ளாங்க்கா
இல்ல வீட்ல இருக்காங்க ஆள் இருக்காங்க பாத்துப்பாங்க எங்க மாமியார் இருக்காங்க ஜாயின் ஃபேம்லி தான அதுனால பாத்துப்பாங்க அவுங்க நா அப்டியே ஒர்க் பண்ணிட்டு சைட்ல எப்டு அவன பாத்துப்பே
ஓகே ஓகேங்க்கா தம்பி பேருங்க்கா
தம்பி பேர் வந்து மொஹமத் ஷமி
ஓகே பாப்பா பேரு
பாப்பா பேர் வந்து ரைஸா ஆமா ரைஸா ம் செரி செரி அப்றோ அ அங்க எப்டி இருக்கு க்ளைமெட் உங்க ஊர்ல
இங்க ஒரே காத்தா இருக்குங்க்கா ஒரு வ ஒன் வீக்கா
ஓ எல்லா எடத்துலயு காத்துதா இல்லியா இந்த ஆடி மாசோ ஸ்டாட் ஆகுனாலே காத்து ரொம்ப
ஆ ஆமாங்க்கா இங்கெல்லா ஒரு மழ தா பேய்வே மாட்டிங்குது தண்ணியே இல்ல வறட்சி வந்துரு போல
ஆ நீங்க இது அ அக்ரிகல்ச்சர் ரே கல்ச்சரு லேண்ட் எல்லா வெச்சிருக்கீங்ளா
ஆ ஆமாங்க்கா இங்க தாத்தா நா நாங்களு வெச்சிருக்கோ தாத்தா எல்லாருமே வெச்சிருக்காங்க
ஆ கோழில்லா வளத்துறீங்ளா
ஆ நம்க்கு நூறு கோழி இருக்குங்க்கா
அப்புடியா எ வேற என்னென்ல்லா வெச்சிருக்கீங்க
நாங்க ஆடு, கோழி, மாடு
ம்
பெட்ஸ் எல்லா இதெல்லா வெச்சிருக்கறோ
பரவால்ல நாய்க்குட்டி வெச்சிருக்கீங்ளா
ஆ நாய்க்குட்டி என்னாச்சுங்க்கா ஒ ரீசெண்ட்டா வந்து குட்டியா தா வெச்சிருந்தோ
ஆ
மரத்துக்கீழ கட்டி போட்ருந்தமா
ஆ
அந்த ம லாஸ்ட் டைம் மழ வந்தப்போ இடி விழுந்து எறந்துருச்சுங்
ஐயோ சே எப்டி கண்டுபுடிச்சீங்க இடி தா விழுந்துச்சுன்னு
அது என்னன்னாங்க்கா இடி வந்து விழு அ ப இடி விழுந்த மரத்துக்கு பக்கத்துல கட்டிருந்துச்சுங் க்கா அந்த குட் டியா இருந்ததுனால அந்த வைப்ரேஷன் தாங்க முடியாம கண்ணெல்லா உள்ள போய் ரெண்டு நாளா சாப்பாடு எடுக்காம செத்துருச்சுங்க்கா
ஓ நீங்க அப் அதுனால கண்டுபுடிச்ட்டீங்க இடி விழுந்துருச்சுன் சொல்லி
ஆ ஆக்சுலா இடி வ் நல்லா அந்த எடத்துல விழுந்தங்காட்டித்தா அம்மா போனாங்க பக்கத்துல அவுத்து உட்றத்துக்கு அது உ வந் அ வந்தப்ப நல்லாருந்ச்சு அப்றோ ஒன் டே ஆக ஆக அந்த மாரி ஒரு மாரி ஆயி எற ந்திருச்சு
ஓ சின்ன குட்டின்னால ரொம்ப பயந்துருக்குன் நெனைக்கிறே
ஆ ரொம்ப பயந்துருக்கு அந்த வைப்ரேஷனே வந்து கொன்று அப்டிங்கற மாரி டாக்டர் சொன்னாங்க டாக்டர்ட்ட எடுத்துட் போனோ அந்த பயத்துலயே எறந்திருக்கு அப்டிங்கற மாரி சொன்னாங்க
ஓ சே பாவோல்ல வேற எது நாய்க்குட்டி எல்லா இல்லியா ஆடுக ஆடு எல்லா பாத்துக்கிற க்கு நாய் குட்டி வளத்துனா தான கரெக்ட்டு ஏனா வேற எதாவ்து அனிமல்ஸ் வந்தாலு நாய் கத்துனா நம்ம கண்டுபுடிச்சிக்லால்ல இன்னு ஒரு நாய் வளத்துலால்ல
அந்தளவுக்கு ஒன்னு அன்சேஃப் எல்லா கெடையாது ரொம்ப சேஃபான ஏரியா தா
ஓ சேர் செரி
அதுனால ஆட்டுக்கு பாத்தீங்னா வெளியெல்லா விட மாட்டோ ஃபுல்லா பட்டிக்குள்ளயே தா இருக்குமா அதுனால மோஸ் டா எது வந்து புடிக்கற மாரில்லா எது இரு
ஏதோருக் காது ஆனா எங்க ஊர்லலா இப்போ ஆடு வளத்துறோ கோழி வளத்துறோ எப்படியாச்சு ஒன்னு வளத்துணுன்னு வச்சுக் கோமே எல்லாமே ஃபுல்லாவே எஸ்டேட் மாரி தானே டி எஸ்டேட் தா ஃபுல்லா பின்னாடியெல்லா வீட்டுக்கு பின்னாடியெல்லா ஃபுல்லா எஸ்டேட்டு எப்படியாது மோப்ப புடிச்சு சிருத்த வந்துருது ஆ சிருத் தே வந்துருது முந்தாநேத்து முந்தாநேத்து காலையில ஒரு ஆறு மணி இருக்கு அஞ்சே முக்கால் ஆறு மணி இருக்கு ஒரே சவுண்ட் நாயோட சவுண்ட் ஒரே சவுண்ட் என்னடா வெளியே போய் பாத்த அப்பதா கொஞ்சோ சூரியன் அப்படியே வர மாரி ஒரு கிளைமேட் அந்த மாரி தா இருக்கு எப்பவுமே லேட்டா தா சூரியன் வரும் ரொம்ப சீக்கிரம்லா வராது ஏன்னா கிளைமேட்டு அந்த மாரிதா இருக்கு அப்போ வரும்போது ரொம்ப சவுண்டு என்னடான்னு போய் பாத்தா ரெண்டு ஒரு நாய் ஒரு சிறுத்தைய வந்து ரெண்டு நாய் தொரத்திட்டு ஓடுது
அய்யோ உ நீங்க பாத்தீங்களா அத
போற ரோட்ல மெயின் ரோட்ல பஸ் போற ரோட்ல அப்பிடி தொரத்திட்டு ஓடுது
அடக்கடவுளே ஓ அந்த அளவுக்கு சிறுத்தையெல்லா நடமாடுமா அங்க
ஆ ஆக்சுவலி எப்படின்னா ஒரு பக்கத்து ஏரியாலன்னு வச்சுக்கோவே வீட் ட்ல வந்து நாய் வளத்துறாங்க அவுங்க நைட் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்குன்னு நெனைக்கிறே நாய் நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பாத்தா சாப்பாடு வெச்சு ட்ரு ஒர் ஒரு ஃபை மினிட்ஸ் கழிச்சு வெளியில வந்து நாய் சாப்டிடுச்சானு பாக்கறதுகுல்ல நாய் காணோம்மாம்மா எங்கடா சிசிடிவியில அப்புறோ பாத்தாங்கன்னா சிறுத்த வந்து இழுத்துட்டு போயிருக்காம அந்த வீட் ல வளத்துற நாய் மோஸ்டா எப்படி தெரியுமா வீட்ல வளத்தற நாய் தா சிறுத்த வந்து புடிக்கிது ஏன்னா அதுதா சீக்கிரமா வீட்லயே இருக்குள்ள கட் டி போட்ருப்பாங்க இழுத்து போறதுக்கு வசதியா இருக்குன்னு ஆ டக்குன்னு வந்து அப்டியே அமுத்திடலா அதனால அப்டியே புடிச்சிட்டு போயிருது நறையாருக்கு சிறுத்தருக் கு கரடியிருக்கு அப்புறோ காட்டெரும எல்லாமே இருக்கு
அடக்கடவுள இதெல்லா நா பா வொய்ட் சேனல்லதா பாத்துருக்குறே
இல்லெல்ல இங்கேல்லா நேர்லய நீ பாக்கலா இப்ப நீ சாயந்தரோ ஆச்சுன்னா இப்டி ரோட்ல நீ வாக்கிங் போறனா காட்டெருமலா வாக்கிங் போயிட் ட்ருக்கு அதுவு நம்ம கூட ஆ ஆனா ஒண்ணு பண்ணாது அம் ஆ அதெல்லா ஒண்ணுமே பண்ணாது நம்ம ஏதாச்சு பண்ற வரைக்கு கியு தா நம்மள அது டார்ச்சர் பண்ணு அப்படி இல்லன்னா எதுவுமே பண்ணாது நம்மள ம் அந்த மாதிரிதா இப்ப
பீசர்ஸ்லா அப்பப்ப அங்க பார் க்கத்துலே இருப்பங்கள ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்
ஆ ஃபாரஸ்ட்ல்லா இருக்காங்க நறைய அடிக்கடி வீட்டுக்குள்ள பாம்பெல்லா வந்துரு நறைய வீட்டுக்குள்ளெல்லா வந்துரு அப்ப அது புடிக்கறக்கு நம்ம ஃபாரஸ்ட் ட்டு காரங்கள ஃபோன் பண்ணி வரவச்சோன்னா வந்து புடிச்சிட்டு போவாங்க
ஓ செரி செரிங்க நேத்து எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துச்சு
அய்யயோ அப்புறோ என்ன பண்ணீங்க
ஒண்ணு பண்ணீங்கா அந்த வாஷிங் மிஷின் ஓட்டைக்குள்ள போய் பூந்துக்குச்சு அப்புறோ நாங்க தண்ணி உள்ள அடிச்சுட்டமா அதுக்கப்புறோ வெளிய வந்துச்சு பாட்டி அடிச்சு வீசிட்டாங்க
பரவால்ல ம் இங்கெல்லா பயப்புர்ற மாரி பாம்புதா இருக்கு ஓ பரவால்ல இங்க பயப்புர்ற மாரி பாம்பு பெருசு அந்த மாரிதா வரு வந்தாங்கனா நம்ம அவங்கள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணோன்னா வந்து புடிச்சுட்டு போயிருவாங்க
சேர் சேர் சேர செரிங்க்கா
சேர்ப்பா காட்டெறும மேல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்றோம் ரொம்ப அத தொல்ல பண்றோம் அப்டின்னாதான் குத் தீ எடுத்துரும் கொடல்ல
அய்யோ ஆ சேர் சேர் சேரிக்கா மான்லாம் இருக்குமாக்கா
ஆ மான் காட்டு மான்ல்லா இருக்கு ஆனா இன்னும் நாங்க பாத்ததில்ல காட்டு பூன காட்டு மான் காட்டு புலி எல்லாமே இருக்கு
ஓ ஆஹா
ஆ காட்டு பூன ஒரு வாட்டி வந்தது காட்டு பூன வந்து நம்ம நார்மல் பூன மாரியே இருக்காது நல்லா ஹைட்டா பெருசா இருக்கும் நம்ம பாத்தாலே கண்டுபுடிச்சிடலாம் வீட்ல வளர்த்துற பூனைக்கும் காட்ல இருக்குற பூனைக்கும் எப்டி இருக்குன்னு சொல்லி கண்டு புடிக்கலாம் இப்ப கோழி எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா வந்து புடிச்சிட்டு போய்ரும் கண்டிப்பா
ஓ ஓகே ஓகே ஆஹா எங்க கோழியவே ஒரு டைம் வந்து ஒரு காட்டு பூன புடிச்சிருச்சுங்கா ஒரு டூ மாந்த்ஸ் முன்னாடி
இங்க அப்டியே ஒரு ஒரு மாரி டிஃப்ரெண்டா இப்டி சூல பாக்கற மாரி அந்த பூனையெல்லாம் அந்த மாரி இருக்கும் காட்டுமா காட்டுமானும் அந்த மேரியேதான் இருக்கும் ஆ காட்டு மானுமே அந்த மாரிதான் இருக்கும் நல்லா ஹைட்டா அந்த மாரி எல்லாம் இருக்கும் ஆ வந்தோ நம்ம எப்பயாது ரேர் அதெல்லாம் பார்க்க முடியாது ஆனா இந்த அனிமல்ஸ் என்னம்மா எப்போ பாத்துக்கலாம் கரடி எல்லாம் வீட்டு பக்கத்துலேயே வந்துருக்கு நான் பாத்துருக்கேன் வீட்டு பக்கத்லயே வந்து காலையில டைம்ல காலையில டைம் வந்து ஒருத்தவங்களோட வாசல்ல வந்து படுத்துட்டு இருந்துச்சு
ஓ அப்டியா
படுத்துட்டு அப்புறமா அவு கத்துனனால கத்துனனால ஓடிப்போய் அவுங்க பக்கத்து வீட்டுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு இது மாரி இருக்கு அதுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்குச்சு
ஆ
அப்றோ அதையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு வெடிச்சு புடி அத கடசி வரைக்கும் புடிக்கவே இல்ல அவுங்க காட்டுக்குள்ளே அது ஓடியே போய்டுச்சு
ஆ
புடிக்க முடல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க அத புடிக்கவே முடியல உஹும் அது ம்
ஓ இந்த மாரிலாம் நடக்குதா அங்க நீங்க இருக்கிறது வந்து குன்னூர் ஏன்க்கா
இருக்கு ஆமா ஆமா குன்னூர் தா குன்னூர் தா ம் சேரிப்பா குன்னூர் வந்தா கண்டிப்பா வா அம்மாவ கூட்டிட்டு வா உங்க அம்மாவ ம் ம் சேரி தம்பி ம் சேரிப்பா ஆ சேரிப்பா
ஆ ஓகேங்க்கா